ஹலோ என்ன காலே பே ஆ காணோ இல்லன்னா கூப்ட்டே இருப்பீங்க என்ன கால் காணோ ஏ என்னாச்சு
அய்யோ ஏ கேக்குறீங்க இன்னக்கி ஒரு பெரிய இது நடந்துச்சுப்பா
அப்டி என்னாச்சு
ஆ எங்க வீட்டுன் பக்கத்துல வந்து ஒரு இது ஃபுட் டெலிவரி ஸ்டோர் ஒண்ணு இருக்கு
ஆமா பக்கத்துல ஆமா என்ன ஆச்சு அதுக்கு
பக்கத்துல வந்து ஒரு டிரான்ஸ்பார்மர் மாரி ஒண்ணு இருக்கு அது எப்டி இருக் குன்னா எதனாச்சு அந்த என்னது ஜென்ரேட்டரு இருக்கு பக்கத்துல அந்த டிரான்ஸ்பார்மரு இருக்கு அது ஹை இதுனாலயா என்னன்னு தெரில வியர் ஒரு காலேல ஒரே சவுண்ட் அந்த பட்டாசு வெடிக்கிற மாரி சவுண்ட் ஆனா வந்து ரொம்ப இரிட்டேஷன் னா இருக்கு பாருங்க அந்த மாரி இருந்தது என்னடா அது பாத்தா எங்க வீட்ல டியூப் லைட்டு நார்மல் வந்து எல்இடி லைட்தா இருக்கு அந்த எல்இடி லைட்டு ரொம்ப பவர் வந்து ஒரு மாரி எங் எப்டி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரிலப்பா அப்டியே பவர் வந்துட்டு ப்ரிட்ஜில வந்து ஒரு சவுண்ட் வேற வர ஆரம்பிச்சுச்சு டக்குன்னு ஃபஸ்ட் ஆ ஆ அதுதா என்னானு தெரிலன் சொல்ட்டு நாங்க டக்கு டக் குனு எல்லாத்தியு ஃபஸ்ட்டு ஸ்விட்சல்லா ஆஃப் பண்ணிட்டு ம்ம அந்த சவுண்ட் கேக்கறதுக்காக வெளியே எல்லாம் போனா ஆல்ரெடி ரோடு ஃபுல்லாவே எல்லாருமே வெளியே நிக் நின்னு பாத்துட்டுருக்காங்க அப்பிடி வெடிக்கிது அந்த டிரான்ஸ்பார்மரு
ஐய்யயோ என்னாச்சு ஏதாச்சு அஹா என்ன ப்ராப்ளமாச் சு அந்த டிரான்ஸ்பார்மருக்கு ஏதாச்சு
இல்லெல்லப்பா அது என்ன எதனால ஆச்சு தெரில ஆனா வந்து முன்னடி கூட இந்த மாரி நடந்துருக்கு ஆனா இந் இந்தளவுக்கு நடக்கல இந்த டிரான்ஸ்பார்மர் பக்கத் த்துலியே ஒரு நாலு வீடு தள்ளி ஸ்கூல் வேறருக்கு ஸ்கூல் வந்து மிடில் ஸ்கூலு திஃப்த்து வரைக்கு ஆ எயிட் ஓ கிளாக் நடந்த இல்லெல்ல பசங்களும் வந்து இந்த சவுண்ட் கேட்டு அலர ஆரம்பிச்சு ட்டாங்க நாங்க என்ன நெனைச்சோ ஸ்கூல்ல தா எதுவு ஆயிடுச்சோ அப்டின்ற மாரி போய் நாங்க எல்லாரு திபுத்திபுனு ஓடி போய் ஸ்கூலாண்ட போய் பாத்தா அங்க வந்து அந்த மாரி இல்ல இந்த கரண்ட் இதுலந்துதா நடந்துருக்கு இது இந்த இதோட மெயின் வந்து இன்னொரு பாக்ஸு வந்து நா எங்க தெரு மெனையில இருக்கு அங்க ஒரு பஸ்ட்டாயிட்டு தக தகன்னு ஏ வானோ வரைக்கு எரிய ஆரம்பிச்சுங் அ ச்சி அப்டே ஆ இல்ல யாருக்கு இங்க இருந்தாவுலு கடவுள் புண்ணியத்துல அந்த அந்த எயிட் ஓ கிளாக்குன்றனால அவ்ளோ அந்த என்னாது டிராபிக் அந்த மாரி ஏனா இல்ல இ னா அது பெட்ரோல் அந்த மாரி இதுல எதுனா ஆச்சுன்னா ரொம்ப பெரிய இதுவாவே நடந்துருக்கோங்க
அச்சச்சோ
ஏ என் கடவுள் புண் ஆ அ அது என்ன பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு போலீஸுக் கம்ப்ளைண்ட் பண்ண ஒடனே அவங்க ஃபயர் எஞ்ஜின் அமைச்சாங்க அதுல வந்து அவுங்க வந்து தண்ணி அடிக்கும் போது வந்து அந்த கரண்ட்ல்லா இருக்கக் கூடாது இல்லையா அதனால அவங்க மெயின் அங்கல்லா ஆஃப் பண்ணிட்டு எங்க ஃபுல் ரோடு பக்கத்து ரோடு ஃபுல்லா வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்பறமா தா அது பண்ணாங்ளே
ஐயோ நல்லவேல உங்ளுக் தெரிஞ்சேல்ல தெரியாம போய் ஏதாச்சு ஃபிரிட்ஜி அந்த மாதிரி மெயின்ல சு
இ இல்லப் அ ஸ்பார்க்கு அந்த ஒரு இது எனக்கு மத்தபடி வந்து தோழ் அந்த ஸ்கூலன்றப்போ சின்ன சின்ன பசங்கப்பா எல்லாரும் பேரன்ட்ஸெல்லா கூட்டிட்டு வந்த வந்துட்டுருந்தாங்க அந்த டைம்ல வந்து அத பாத்து பயந்துட்டு அ ப்ப திருப்பி நறைய பேர் கூட்டிட்டு போயிட் ட்டாங்க ஆனா உள்ள இருக்கற பசங்கள்லா அலர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அம்மா அப்பா வேனுன்ற மாரி புரியுதுங்களா அந்த ஒரு அந்த தீன் வந்து பாக்கற்துக்கே ரொம்ப பெஜாரா இருந்துந்தது எங்களுக்கே என்ன பண்றதுன்னு புரியல
ஆ ரொம்ப கஷ்டோங்க இப்ப கரண்ட்டு டு கரண்ட்டு ப்போ இருக்காதுங்ள
ஆமா இப்ப நானு எங்க வீட்ல இல்ல நானு அ ஏன்னா வந்து கரண்ட்டில்லாம இந்த வெயில்ல நாங்க இப்டியே ஃபேன் இல்லாம இருக்கவே முடியாதே ம் அதனால நாங்க களம்பி வந்து எங்க ரிலேஷன் வீட்டுக்கு வந்துட்டோ அ எங்க நா என் எங்க வீட்டுக்காரோட அக்கா வீட்டுக்கு வந்டோ ஆ ஆனா மத்தவங்க இதுதா அவுங்க அதுதா நா அஞ்ச ஹவுஸ் ஓனருக் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கே கரண்ட்டு வந்துச்சான்டு ஆனா ஃபுல் ரோடு அந்த இதெல்லா‌ ஒயர் ஒயரல்லா எரிஞ்சு போயிட்ச்சில்லையா அது எல்லா மாத்தனுன்னா டைமெடுக்கு ஈவ் ஈவினிங் கூட ஆயிடு அப்டின்ற மாரி சொல்றாங்க
அய்யோ ரொம்ப கஷ்டே இல்ல ஏதாச்சு அந்த அணில் கடுச்ச இல்ல அந்த மாதிரி எதாச்சோன அதனால வெடிச்சா இல்ல அந்த ஒயர் எதாச்சு பழய வொயர்னால இதா ஆயிருச்சுங்களா அந்த டிரான்ஸ்ஃபாமு
அது எதனால ஆச்சுன்னா தெரில இல்ல அது வந்து ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ற அது பெரிய இதுங்க உங்களுக்கே தெரியு ஆன்லைன்ல ஃபுட்டு டெலிவரி பண்ற ஆப் அதா அது அந்த இது வந்து ஸ்டோர் வந்து எங்க வீட்டு பக்கத்துலதா இருக்குது அது என்னன்னா வந்து ஃபுல்லு ஏசி தா அது புரியுதுங்களா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசி ஓடிட்டேருதா இருக்கு அந்த ஷா அந்த இது சு தியே வந்து ஃபுல்லா வந்து ஏசி இருக்கு அதுவு இல்லாம ஜென்ரேட்டர் எல்லாமே ஓடுறதுனால அந்த ஹை எல்லார் வீட்லயு போய் நார்மல் ஏசி வந்து எல்லார் வீட்லயு யூஸ் பண்ண ஆரம்பிச்ட்டாங்க அந்த ஹை பவர்னால அந்த மாரி ஆயி சா என்னன்னு தெரில ஆனா நா வந்து நாங்க ஏற்கனவே அது இது அப்ஜ அப்ஜெக்ஷன் குடுத்து கம்ப்ளைன்லா குடுத்தாச்சு ஏன்னா வந்து நா வீடுங்கல்லா இருக்கற எடத்துல இந்த மாரி வெக் வெக்ககூடாது ஸ்கூலு இருக்குது எங்களுக்கு டிஸ்டப் ஆவுது அவுங்க வந்து ஃபுட் டெலிவரி பண்ற அந்த ப அவுங்க ப இதெல்லா வந்து ஆளுங்கல்லா வந்து வண்டில்லா எடுத்துன்னு வந்து அங்கே இங்கன்னு நிறுத்திருவாங்க பசங்க எல்லா உக்காஞ்சிட்டு இருப்பாங்க கிண்டல் பண்றது பேசறது அது ஒரு ரொம்ப கஞ்சக்டடாவே இருந்தது ஆஹ்
அப்ப எப்பே இங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிடுங்க இதனால தா டிரான்ஸ்ஃபாம் இதாச்சு இப்ப கொழந்தைங்க ஏறி
இ இப்ப நாங்க ச இப்ப பெரிய பெரிய இது பண்ணி நாங் எல்லாருமே சேந்து எழுதி குடுத்துட்டு தா ஏ வீட்டுக்காரு அ ஹவுஸ் ஓனர் அவுங்க எல்லாருமே போனாங்க அவுங்க போலீஸ் கிட்ட போயிட்டு ரொம்ப இதுவா ரிக்வஸ்டா வச்சாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கல்லா இருக்கற ஸ்கூல் பக்கத்துல இந்த மாரில்லா நடந்தா எப்டிங் சார் அப்டின்ற மாரி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தா வந்திருக்கோ
அததா அவுங்க ஆக்ஷன் எடுக்கணு இல்லையா
ஆஹ் இருக்கு எடுத்தாதா நல்லா இருக்கு ஆமாமா எல்லாரு எல்லாருமே சைன் போட்டு குடுத்துருக்கோ ஆஹ் சைன் போட்டு குடுத்துருக்கோ ஒரு டா இரு டாக்டர் க்ளீனிக் கூட இருக்க அவுங்களு டாக்ட்ரு சைன் போட்டு குடுத்திருக்காங்க அவரு இது பண்ண சொல்லிருக் காரு பாக்கலா என்ன பண்றாங்கன்னு பாக்லா
கரண்ட் கம்பி அதனால எதாச்சு அவுந்துலா உளுகலியே
அஹ் இல்ல இல்ல இல்ல அந்த மாரி எதுவு நடக்கல பக்கத்துல வீடுங்க இருந்தது ஒரு கேஸு அந்த மாரி எதனாச்சு ஸ்பார்க் ஆயிருந்தா கூட அவ்ளதாப என்ன ஆயிருக்கு ஒரு கேஸ் வெடிக்க ஆரம்பிச்சாலே சோ அதா பெட்ரோலு அதெல்லா எதுமே ஆகல வண்டில்லா அங்க எப்பமே நிற் க்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார் பின் கிட்ட எல்லா நிக்கு அது காலங்காத்தலன்றதனால எதுவு ஆகல உம் உம் எ
பக்கத்தாப்பா நெறைய பக்கோ பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபாமர் அந்த இது ஸ்பார்க் ஆயி அது கீழ அந்த வண்டில திந்தப்போ அங்க பட்டு அந்த வண்டி இதாயிருக்கு இப்ப நல்ல வேல அந்த மாரி எதுவு ஆகல
ஆகல அதுதா ஆஹ் அதுதாப்ப என்னன்னா காலங்காத்தால இந்த மாரி ஒரு சீன்ல எல்லா பாத்துட்டோனே ரொம்ப இதுவாயி எல்லாருமே ஆனா என்ன சொல்றது ஒரு ஒரு பயத்துல எல்லாருமே ஸ்கூலுக்கு தா நேரா ஓட்னோ எங்க வீட்ல இருக்கவங்கன்ல ரோட்ல போறவங்க வரவங்கல்லா கூட ஸ்கூல்ல அந்தபசங்க கத்துறாங்ள அங்க என்னாச்சு அப்படின்ற மாரி ஒட்ணும் அந்த சீன்ல்லாம் பாத்தது என்னவோ ப படத்துல சினிமால நடக்க ற மாரி இருந்துதுங்க ஆமாமா ஸ்கூல் லீவ் விட் டாங்க கரண்ட் இல்லையே பசங்களுக்கு எப்படி வப்பாங்க அது மிடில் ஸ்கூல்ன்றனால பிரைவேட் ஸ்கூல் தா
அ சேரி சேரி டே விட்டாங்க ப இல்லனா அது ரொம்ப ரிஸ்கு எத்த மணி ஸ்கூல் ஓப்பனிங் அங்க எய்ட் தேர்ட்டிங்ளா இல்ல எயிட்டோ கிளாக்கே எல்லா ஸ்கூல் ஓப்பணா
இல்ல எ எயிட் தேர்ட்டி தா பெல் அடிப்பாங்க ப்ரேயர் சவுண்டு கூட நல்லா கேக்கு எங்க வீடு வரைக்கு கேக்கு
அப்டியா பரவால்ல எயிட் ஓ கிளாக்கே பாத்து எல்லா பண்றாங்கன்னா பரவால்ல சரி கம்ப்ளைண்ட் மட்டு நீங்க வந்து திருப்பி திருப்பி போய் சொல்லுங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் வாங்கிகுவாங்க ஆனா ஒன்னு செய்ய மாட்டாங்க திருப்பி நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டுதா ஏன்னா அந்த டெலிவரி ஆப் வந்து ஏதாச்சு அந்த அவங்க வந்து போய் அவங்க சைடு ஏதாச்சு கொடுப்பாங்க அதனால நீங்க திருப்பி ஒரு டைம் போய் இல்லங்க இந்த மாரி ஸ்கூலு அந்த ஹெச் எம்ட போய் நீங்க சைன் வாய்ன்டு அவங்கள்ட்டயே போய் சொன்னீங்னா எல்லா ஆக்சன் எடுப்பாங்க
எல்ல எல்லாருமே தா எல்லாருமே சைன் போட்டு குடுத்துருக்கோ திருப்பி வந்து அவுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து மெயின்ல அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து கம்ப்ளைண்ட் குடுங்கன்ற மாரி சொல்லிருகாங்க இங்கிருந்து எழுதிட்டு போயிட்டாங்க திருப்பி அங்க வர சொல்லிருக்காங்க எல்லாரு வீட்டு ஓ ஓனர் ம் ம் இங்க வந்தவர் வந்து வெறு எஸ்ஐ மட்டுதா வந்தாங்க
ஓ சேரி சேரி இல்ல நீங்க அங்கயே போய் குடுத்துருங்க அங்கேயே போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்தீனா தா உங்களுக்கு அந்த பிரிகாஷன்ஸ்லா எடுப்பாங்க அதே மாரி இந்த வேற எங்கயாச்சு மாத்துவாங்க ஏன்னா திருப்பி அதே ஸ்டோர் அங்கேயே தா இருக்கு அப்புற
என்னன்ன காலங்காத்தல எழுந்தோனே இது நடந்தோனே எல்லாத்தையு அப்டியே போட்டுட்டு வன்ட்டோ பண்ணாங்க என்ன பண்றது கரண்டு இல்ல டி டிஃபன் மேல ந பண்ணி ட்டே இருந்தே எ எ எட்டு மணின்றனால டிஃபன் வேல எல்லா நடந்துட்ருந்து அதுக்கட இந்த மாதிரி ஆயிடுச்சு என் எ பெரியபைய அவ காலேஜ் படிக்கறனால அவ வந்து சிக்ஸ் தேர்டிக்கெல்லா கெளம்பிடுவா அவ கெளம்பிட்டா சின்ன பைய வ மாட்டிட்டா இப்ப அவன கூப்ட்டு போய் விடுறதுக்கு இவர் போலான்னு பாத்தா டைம் இதுலயே அ டைம் ஆயிடுச்சு
அ ஸ்கூல் லீவு போட்டாங்களா
ஸ்கூல்ல லீவ் போட்டா ஏ கூட தா இருக்கா இப்போ
அப்போ பெரிய பைய அங்க வந்துருவாங்ளா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துருவாங்க
நா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இந்த மாதிரி இங்க வந்திருப்பா அப்படின் சொல்லிட்டே அ அவுங்க அத்த வீடு நேரா பஸ்லயே வந்து எறங்கிருவா
அ ஓகே ஓகே ஆனா நீங்க பாத்து செக் பண்ட்டே போங்கங்க ஹவுஸ் ஓனர்ட செக் பண்ட்டே போங்க இருட்ட கரண்ட் இல்ல என்ன செய்
ஆமா ஆமாப்பா அதுதா சொல்லிட்டு இருக்காங்க நைட்டு் இங்கயே தங்கிடுங்கன்ற மாரி சொல்லிட்ரு க்காங்க நாளைக்கு லீவு தான அப்டின் சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாலிடே தான அப்டின்ட்டு அது பாக்லா அப்டின்ருக்கோ
சேரி நீங்க கால் பண்ணுங்க சரியா அது என்னடா காலே காணமே இல்லைனா கால் பண்ணுவீங்ளே காலே காணோ நெனைச்சே அது இந்த இஷ்யு ஆயிருக்கு ம் செர் செரி பாத்துபனுங்க செரி நா திருப்பி கால் பண்ர